ஹலோ ஆ வணக்கம்ப்பா நல்லா இருக்கியா
நல்லா இருக்க
ஆ என்ன பண்ணிட்டிருக்க
பச்சிட்டே இருக்கே
என்ன டுவல்த் முடிச்சட்டுதானே நீ என காலேஜ் சேன்ட்டியா என்ன காலேஜ் சேந்திருக்குற
பிரியதர்சனி காலேஜ்
பண்றீங்க
சி எஸ் சி கோர்ஸ் ப பச்சிட்டே இருக்க
ஆ செரி செரி செரி பரவாயில்லேங்களா அந்த கோர்சு
ஆ பரவால பர
இது இது டீச்சர்ஸ்குனா எப்டி எடுக்கறாங்க பரவாயில்ல புரியிர மாரி இருக்க உங்களுக்
கொஞ்சோ சிட்டதா இக்கராங்க பரவால மெயின்டேன் பண்ணிக்கிற நா
செரி செரி ஏன்னா இப்ப ஸ்கூல்ல இருந்ததுக்கு காலேஜ் இது இதுக்கு நெறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்லேங்ளா ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு நெறைய டிவ் ரென்ட் இருக்கு ஆமா டிஃப்ரெண்ட் இருக்கு இப்ப நீங்க இதே புதுசா ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு ஏனா ரொம்ப கஷ்டமா தோணுதுங்ளா
இல்ல இல்ல கொஞ்சோ கஷ்டமா இருக்குது தா ஃபஷ்ட்டு இப்பதா ஃபஸ்ட் இயர் போயக்கிறே ப கொஞ்சோ கொஞ்சோ ப போக போக பழக்க ஆயிச்சின்னா செட் ஆயிடு
உம் உம் உம் நல்லா படிப்பா இப்ப கம்யூட்டர் தான எடுத்திருக்கே நீ
ஆ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எத்துக்குறே
ஆ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடு இ நெறைய ஃபியூச்சர்ல ஹோப் இருக்குது கம்யூட்டர் இல்லாத எந்த இதுவு கெடையாது எந்த தொறையு கெடையாது எல்லா துறையிலு காட் ப் ஓ டாக்டுரு கூட டாக்டர் நீட்டுக்கு படிச்சிக்கிருக்காங் இல்லேங்ளா அவங்களுக்கு கூடோ கம்யூட்டர் கோர்ஸ் ஒன் பண்ணியிருக்குணு அவங்க ஹேண்டில் பண்ண தெரியணு இப்ப வர ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி எம் சி க்லா போறோன்னு வச்சுக்குங்க இப்ப டாக்டர்ல என்ன பண்றாங்க நம் ம்ளோட நம்பர வச்சு நம்மளுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு கண்டுபுடிச்சிறாங்க ஒண்ணு நம் சொல்லிறோமா அந்த நோய் என்ன அது என்ன மருந்து இவங்க என்ன சாப்பிடுறாங்கென்றது எல்லாமே எதுல பீட் பண்றாங்கன்னா கம் ப்யூட்டர் தா பிட் பண்றாங்க இப்ப நம்ம ரெண்டு மாச கழிச்சு மறுபடியு அந்த டாக்டர் பார்க போறோ வச்சுக்கோங்க அப்ப அந்த டாக்டர் கம்ப்யூட்டரல பாத்து என்ன சொல்றாரு உடனே ஆமா என்னன்றது தெரிஞ்சிடுது ஓகேங்களா என்னன்று தெரிஞ்சது அப்ப நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுதுங்க அதிகமா கம்ப்யூட்டர் ஆ அப்ப கம்ப்யூட்டர் இல்லது உலகத்த அப்பல்லா வந்து டாக்டர் கிட்ட கம்ப்யூட்டர் இருக்காது கை மருத்துவ அவங்களோட மருத்துவ வந்து வாயில சொல்லி சிட்டுல எழுதி கொடுத்த தா மருத்துவோ இப்ப அப்படில்லா கிடையாது அ எல்லா சிஸ்டமு மாறிப்ப போச்சு அப்போ கம்ப்யூட்டர் இல்லாத உலகமே கிடையாது அதனால இந்த படிப்பு வந்து ரொம்ப இத வந்து இப்ப ஆயிர பேர் படிக்கிறாங்க இந்த படிப்பு ஓகேங்களா இது வந்து ஆயிரம்ன்றது அடுத்த வருஷோ என் நாவு லட்ச மாறும் அதுக்க அப்புறம் என்ன வரும் கோடியா மாறும் அப்போ இதுல காம்படிஷன் அதிக அதிகமா இருக்கும் போது நம்மளோட படிப்பு எப்படி இருக்கணு
கொஞ்ச ஸ்டராங்க் இருக்கணு
இரு ரொம்ப தரமா இருக்கணு நம்ம எல்லாரையு கம்பேர் பண்ணு போது நம்ம பெஸ்டா தோணு இப்ப எல்லாருக்கும் ஒரே மாரி மூள இருக்காது இல்லைங்களா ஒரு ஒரு சிலருக்கு ஒரு சிலரு நல்ல அழகாக ஸ்மார்ட ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து படிச்சுட்டு அது என்னதோ அப்படியே அப்படியே எழுதிடுவாங்க அப்போ அந்த மாதிரில்லா இல்லாம அதுல என்ன டெக்னாலஜி இருக்கு இப்ப கம்ப்யூட்டர் மூலியமா நம்ம என்ன கத்துக்கறோ இல்ல அதுல இருந்து நம்ம என்ன வளர்றோ இல்ல கம்ப்யூட்டர்ல இன்ன என்ன வள என்ன வளரலா இது இந்த மாதிரி ஐடிய எல்லா நம்ம என்ன பண்ணு நிறைய சிந்திக்கணு இப்பல்லா எடுத்துக்கா இந்த ஏ ஐ எல்லா வருது ஓகேங்களா இந்த ஏ எல்லா வருது ஏ ஐ இல்லாத இடமே கிடையாது இப்ப அது ரெண்டு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி முப் பதுக்கு மேல ஃபுல்லா ஏ ஐய ரொபாட்டக்கே எல்லாமே வந்துரு போது நம்ப அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே ஆமா இப் ஓல்டு ஜென்ரேஷனா மாறிட்டோ அதனால அதுக்கேத்த மாரி அந்த ட்ரெண்டிங்காவோ இப்ப அந்த படிப்புக்கு ஏத்த மாரி நீங்களு அழகா உங்கள மாத்திக்கிட்டு லைஃப் அழகா கொண்டுப் போங்க அதெல்லா ஒன்னும் பிரச்சன இல்ல இப்ப ஸ்கூல் டேஸ்ல போயிட்டு அப்ப அங் இங்க இருக்கிற டீச்சர்ஸ்ங்களுக்கோ இங்க இருக்குற டீச்சர்ஸ்கோ என்ன டிஃப்ரன்ஸ் சொல்லு பாக்கலா
அங் கம்ப்யூட்டருக்கூ இங் கம்ப்யூட்டர் இருக்காது ஏ ஐ எல்லா இருக்கூ
ம் இல்லப்பா டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் டீச்சருக்கு வ ஆசிரியர்கள்ல இருக்காங்கல்ல இப்ப அங்க இருக் க்குற டீச்சருங்க எப்டி டீச் பண்ணாங்க இங்க இருக்குற டீச்சர்ஸங்க எப்டி டீச் பண்றாங்க என்ன டிஃப்ரண்ட் தெரிது உங்குளுக்கு
அங்க டெக்னாலஜி வெக்கி டீச் பண்ணாங்கோ இங்க டெக்னாலஜி எல்லாம வா அத்லே சொல்லி டீச் பண்ணுவாங்கோ
ம்
ல டிஃப்ரெண்டா இருக்கூ டெக்னாலஜி தா கொஞ்சோ மெயினா இருக்கூ ஆ ஸ்மார்ட் டி வில்லா போட்டு கொஞ்சோம் அந்தத்லா இது பண்ணுவாங்க
ம்
ஃபுல்லா அத்தா டிஃப்ரண்ட்ஸ் டெக்னாலஜிதா
டிஃப்ரெண்ஸ் இப்ப டீச்சிங் மெத்தட்ல வந்து இப்ப இவங்க ஒருத்தர் மாரிப்ப ஆசஸ் ஸ்கூல்ல ல்லா வந்து டீச்சருங்களே உக்கார்ட்டா எழுடா அ இப்புட்லா பண்ணக்கூடாது அப்போ வந்து நம்ப அந்த ஏஜ் வந்து சின்ன ஏஜ் அவங்களுக் க்கோ ஒரு அண்டர் ஏஜ்ல இருக்கும் இப்போ நீ காலேஜ் வரம்போது உன் ன ஒரு பெரிய பைய மாரி ட்ரீட் பண்ணுவாங்க கொஞ்சோ ரெஸ்பெக்ட் ட்டு இருக்கூ அப்ப அந்த ரெஸ்பெக்ட நம்ப எப்புடி காப்பாத்திக்கிணு நம்பளு அவங்களுக்கு அந்த அந்த ரெஸ்பெக்ட திருப்பி குடுக்கனோ குடுக்காத பட்சத்துல என்ன வயிசுக்கு போனாலு எவ்ளோ பெரிய வயிசுக்கு நீங்க அறுவது வயிசே ஆவட்டுங்க அப்ப அறுவது வயிசுக் க்குக்கப்புறோ திரும்பி பாக்கும்போது உங்க ஆசிரியர் உங்களோட பெரியவங்களா உங்களோட சின்ன பசங்களா இப்ப உங்களுக்கே வயசு ஆயிடுச்சு இப்ப உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுங்க அறுவது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சு ன்ன அப்ப அறுவது வயிசுக்கு அப்புறோ நீங்க ஒக்கான்னு ஒரு டீச்சரை யோசிச்சு பாக்குவீங்க இந்த டீச்சர் நம்லல்லா சொல்லி குடுத்தாங்களான்ட்டு அப்போ அப்போ ஓ நீங்களே அறுவது வயசு தா அ நீங்களே வயிசானவங்க தா ஆனா அந்த வயிசுல அவங்கள திங்க் பண்ணம்போது அவங்க சின்ன வயிசா தெரிவாங்களா பெரிய வயிசா தெரிவாங்களா உங்கள விட
அப்ப சின்ன வயிசாதா தெரிவாங்க
ஆமா இல்ல உன்னோட பெரியவங்களாதா தெரிப்பாங்க ஏன் சொல்லு நீ எவ்வளோ வயிசாயினாயிட்ட நீ தொண்ணூறு வயிசாயிட்டு கெழவனே இருந்தாலு ஆசிரியர்ல்லா உங்கள விட பெரியவங்கதா அதுதா சொல்ல வந்தே நானு ஆ என்ன பண்ணே இது உங் மம்மி இன்னா பண்ணுகுறாங்க
எங் மம்மி சாப்பாடு செஞ்சுனுகுறாங்க
ம் உங்க டேடி
டேடி வேலைக் போய்ட்டுகுறாங்க
உங்கக்கா
அக்கா கூட வேலக்கி
உங்க அக்காக்கு வேலைக் போயிட்டாங்ளா அக்கா வந்தா கால் பண்ண சொல்லுங்க பேச சொல்லுங்க என் கூட நேத்து பண்ணா எடுக்கவே இல்ல அது இன்னா பண்ணிந்தாலேன் தெர்ல நானும் பாத்தே பண்ணுவான் பாத்தே பண்ல ம் ம் ம் அப்புறோ நீங்க உங்கள பத்தி சொல்லுங்க உங்குளுக்கு எது எதுல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு
எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போனோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆ இப்ப ஒரு மந் ஒன் மந்த் லீவ் உட்டுக்குறாங்க ஏன்னா பார்ட் டைம் ஜாப் எத்னா இருக்குமா
ஆ கிடைக்கும் கிடைக்கும் நீங்க நான்னு சொல்றே நான் ஒருத்தர்க் கிட்ட சொல்றே பார்ட் டைம் ஜாப் நறையா இருக்குது ஆ என்னது அது கடதான்பா அது எதோ கட தான் போல இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறு மண் நேரோ இல்ல எட்டு மண் நேரோ நிக்கிற மாரி வரு அந்த இதெல்லா வருதுல்ல ஸ்மார்ட் என் என்னது அது ம் டிமாட்டு மாரி ஆ அந்த மாரிதா ஆளுங்க கேக்குறாங்க நா வந்து ஈவினிங் கேட்டுட்டு நா உனக்கு போன் பண்ணி சொல்றே நான் ஓகேவா சேர் சேர் செரி என்ன சாப்ட்ட
நா சாப்பாடு சாம்பார் சாப்ட்ட
சாப்பாடு சாம்பார் சாப்ட்டீங்களா சரி சும்மா நானா நான் வெஜிடேபிள் செஞ்ச இன்னைக்கி புதினா சட்னி செஞ்ச அத அப்படி சாப்ட்டோம்பா சூடா உனக் குக்கிங்ல எதனா இன்ட்ரெஸ்ட் இருக் க்கா குக்கு குக் கிங்லருக்கு இன்ட்ட இருக்கா பரவால்லயே என்னா செய்வ நீ
நா ஒரு சப்பாத்தி செய்வ
சப்பாத்தியுமே சூப்பர்ப்பா அ அப்பறொ
சிக்கன் கொழம்பு செய்வ
அடேங்கப்பா நெறைய ஐட்டங்கள் போலருக்குது கைல்ல அ ஆ சொல்லு சொல்லு
அவ்ளோதா ஒரு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்தா தெரியு அவ்ளதா
செய்வே ஆனா அம்மாக்கு கொஞ்சொ ஹெல்ப் பண்ணுவ வீ்ட்ல இருக்கும் போது எதுவா வெரி குட் வெரி இப்படிதா இருக்கணு ஆம் ப்ள பசங்கன்னா கத்துக்கணு எல்லா வேலையு கத்துக்கணும்ப்பா பொட்டா அம்மாவையோ அக்கா தங்கச்சிங்களோயோ யாரயு டிபெண்ட் பண்ணி வாழா உனக்கு கல்யாணொ ஆச்சுனா உ ஒய்ஃப்ப கூட சொல்ற நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம வாழக்கூடாது யார் ஆம்பள செரி பொம்பள செரி அவங்கவங்க வேலைய அவங்கவுங்கதா பண்ணிக்கணு ஒரு துணி ஒரு நாளைக் கு நாலு அழுக்காய்டிச்சா அடுத்த நாள் ஒரு அடுத்த நாள் ஊர வச்சு அழகா தொவச்சு போற்று அயன் பண்ணி வச்சிரணு சும்மா இருக்குற டைம் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணு நல்லா பண்ணு ஜால் கன் கான்பிடென்டா இருக்கணு நல்லா நல்லா வெளிய சுத்தணு பசங்க கூட ஜாலியா இரு ஆனா தப் ப்பான வழியில போ கூடாது ஓகேவா இன்னோன்னா அதுக்கப்பறோ வீட்டுல ஹெல்ப் பண்ணு சாப்புடு அ நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கோ ஒடம்ப வயசான காலத்துல அப்பா அம்மா கொஞ்சொ ஒக்காரும் போது நீதா வந்து அவங்கள ஸ்ட்ராங்கா புடிக்கணு அவங்க புடிச்சி அவங்கள நி காப்பாத்தணுன்றது உங்களுக்குதா அந்த தெரிஞ்சுக்கணு இப்பத்துலேந்தே வந்து அத நீங்க தெரிஞ்சுக்கணு அவங்க என்ன மிஞ்சிப்போனா இன்னு ஒரு பத்து வருஷம் உங்கப் பா பயங்கரமா ஒழைக்கிறாருன்னு வச்சுக்கங்க அதுக்கப்பறொ அவருக்கு வயசு என்னாவு அறு வது எழுவது தாண்டிடுது அ அப்ப அந்த எழுவது வயசுக்கு மேல ஓடுவாரா நமக் காக ஏனா அ அதுக்கப்பறொ நீ ஓடுறதுக்கு என்ன வேணு உனக்கு ஸ்ட்ரென்த் வேணு ஆ இப் ப்போ ஒன்ன படிக்க வைக்கிறதுக்கு காரணொ என்ன நல்லா படிச்சு நாளைக்கு புள்ள நம்மள காப்பாத்துவான்ற ஒரு நம்பிக்கையிலதா அவங்களு இருக்குறாங்க அந்த நம்பிக்கைய நம்ம என்ன பண்ணணு காப்பாத்தணு ம் கண்டிப்பா கண்டிப்பா செய் நல்லா படி நல்லா ட்ரெஸ் பண்ணு ஜா ஜாலியா இரு எல்லார்கிட்ட மனசு வுட்டு பேசு உங்க வாத்தியார்ங்க கிட்ட சப்போஸ் உனக்கு எதுனா ட்ஸ் எதனா டவுட்டுனா எழுந்து கேளு போல்டா இரு அட நாளைக்கு கேட்டுக்கலான்டா இது நா புரியலன்னா புரியாத மாரி உக்காந்துக்காத இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இப்ப எப்படியோ வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவாங்க ஒரு இது பண்ணணுனா அந்த ஸ்டெப் ஒரு ஆமா அந்த கோடிங் எல்லா கத்துக்கணு எழுதி பாக்கணு சப்போஸ் ஒரு ஸ்டெப்பு மாறுச் சுனா கூடோ அது என்ன ஆயிடு ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிடு சோ அதுக் என்னா பண்ணண் நம்போ கரெக்டா நம்ம மைண்ட டார்க் அப்படி எப்படியே வைக்கணும் ஷார்ப்பா வைக்கணும் ஷார்ப்பா வச்சுட்டு டீச்சர்ஸ கிட்ட எந்த ஒரு முரண் பாடும் இல்லாம பிரெண்ட்லியா மூவ் பண்ணி அழக அவங்க மனசு எந்த கஷ்டமும் படுத்த து என்ன உனக்கு தோணுதோ ஆ எழுந்து சார் எனக்கு ஒரு டவுட் சார் எனக்கு இதை மட்டும் கொஞம் க்ளியர் பண்ணங்க சார் கொஞ்சம் ஹம்பலா கேளு
ஆ
அவங்க அழகா சொல்லி தருவாங்க நீ கொஞ்சம் திமுரா சார் எனக்கு புரியல சார் அப்படின்னுல்லா சொல்லக் கூடாது ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க அப்படித்தான் பேசுறாங்க டீச்சர்ஸ் ஆனா அது பேசக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியுதா தெரியல எனக்கு தெரியல அந்த மாரி பண்ணக்கூடாது அதுது புரிஞ்சுிக்கணு புரிஞ்சுட்டு நமன பண்ணணு அதுக்கேத்த மாரி நடந்துக்கணும் ஆ பார்த் பாத்துக்கணும் கண்டிப்பாக பாத்துக்கணும் பாரத்துக்குன்னு அ சும்மா இருக்கிற டைம் எலாம் அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணாத உன் வேலைய நீயே பாத்துக்கோ துணி துவச்சுக்கோ சாமான் கழுவிக்கோ அம்மா கொஞ்சம் உடம்பு சரிந்தா அந்தால் கடையில் என்னென்ன வேணுமோ அதெல்லா வாங்கினந்து போடு பொறுப்பா இரு ஒரு மூணு வருஷத்துல எங்கன்ன பார்ட் ஜாபும் பண்ணு ஜாபும் பண்ணு ரெண்டுமே பண்ணு இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ட்டு அ படிச்சுட்டு சைட் பை சைடு என்ன பண்ற ஒரு டேலி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கோர்ஸும் பண்ணி வச்சு கோ அது உனக்கு ரொம்ப உதவும் என்னப்பா முஷ்டியா சரி சரி சரி பேசிக் வந்து முடிச்சு வச்சுக்கோ ஒண்ணு அதுலேயே ஹையர் ஹையர் ஸ்டடிீஸ் கோர்ஸ் எதுன இருந்துச்சுன்னா பண்ணி வச்சுக்கோ ஆறு மாச கோர்ஸ் ஒன்னு வரும் பாருங்க அதுவும் பண்ணி ஒரு சர்ட்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோ நல்ல ஹோப்பா திருப்பத்தூர்ல இந்த டயர் பெரிய டயர் வரும் தெரியுமா சிஆர்பி சிஆர்பி டயர் க்கு வாண்டட் கேட்டுக்கிறாங்க கம்ப்யூட்டரு முடிச்சவங்க தான் வேணுமா நாலேஜாக இருக்கிறவங்க நான் வேல்ல உனக்கு சொல்றேன் அடுத்த கால்ல உனக்கு சொல்றே என்ன எதுன்னு விவரமா
சரிங்க ஆ நீங்க ந வேலைக்கு போறீங்க
அதுதான் சொல்றே அடுத்த அடுத்த கால்ல கண்டிப்பா சொல்றே ம்